ஹலோ உங்களுக்கு கேக் கேக்குதா ஸ் சிஸ்டர் நல்லா கேக்குதா
ஆஹ் கேக்குது உங்களுக்கு கேக்குதா ஆஹ் எனக் நல்லா கேக்குது எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கோ வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க சிஸ்டர் அங்க அங்க உங்க வீட்ல எல்லா நல்லாரு க்காங்ளா
ஆஹ் நல்லா இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆ சொ சாப் ட்டாச்சு நீங்க
இல்ல சிஸ்டர் இனுமதா இன்னைக்கி கொஞ்சோ லேட் ஆகு சாப்ட நாலு மணி ஆகு எல்லாரு வரவும் சாப் ஒண்ணா சேந்து
ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ சும்மாதா சிஸ்டர் சும்மா சா இனுமதா சாப்புட்ணு சமைச்சில்லா முடிச்ட்டோ இனுமதா சும்மா டிவி அந்த மாதிரிதா பாத்தட்டு இருக்கோ
இதோ பாட்டு கேட்டுட் ட்டுருந்த
சரி சரி எந்த மாதிரி பாட்டு எல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு
உம் அதான் இசையின் மக மகத்துவம் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுவோமா அப்படியே பாட்டை பத்தி பேசிக்கிட்டு
சர் பேசலாமா
உம் பாட்டு எப்பவுமே நம்ம எந்த மூட்ல இருந்தாலுமே நம்ம பாட்டு கேட்போம் ச்சு ஏன்னா நம்ம பாட் டைம் இசைங்குறது வந்து வாழ்க்கையில வந்து நமக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு தொடர்புடைய ஒரு அற்புதமான கலையா இருக்குல்ல
ஆமா ஆமா எதுனாலுமே என்ன எந்த சூழ்நிலையில இருந்தாலுமே நம்ம பாட்டு கேட்போம் கவலையா இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாவோ இருந்தாலும் சரி
ஆமா அது இப்ப இப்ப அந்த உலகத்திலயே இந்த இந்த மக்கள் எல்லாம் இருக்காங்களா அவங்க வந்து இந்த பாட்டுதான் அந்த பாட்டுலாம் இல்ல மொழி இனம் மதம் அதல்லாம் கடந்து எந்த இனமா இருந்து இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்றி நீக்குது எந்த பாட்டுனா
ஆமா ஆமா ஆமா ஆமா அஹ் வெளியில எல்லா இப்ப ஏதாச்சும் பயணம் செஞ்சோம் அப்படின்னா சும்மா இருக்கும் போது ஏதாச்சும் கவலையோ எதுவா இருந்தாலுமே சரி இசைதான் கேட்போம் நம்ம
ஆமா நமக்கு வந்து அதுதான் மனசு வந் அமைதிப்படுத்துது மகிழ்ச்சி கொடுக்குது அதே மாதிரி நமக்கு ஏதாவது நம்ம சேட்ல இருந்தா கூட அதுல இருந்து கொஞ்சம் நமக்கு ரிலீஃப் கொடுக்குது சாங் கேட டுக்கிட்டே கொஞ்சம் அமைதியா இருந்தோனா நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும்
ஆமா அதே மாரி சில நேரம் நம்மளுக்கு சூழ்நிலைகளுக்கு தகுந்துப்லயும் இருக்கும் அந்த பாட்டுலையும் நம்மளுக்கு கரெக்டா நம்மளுக் அது அது என்ன சொல்றது நம்மளுக்கே அந்த வரி அஹ் இருக்கிற சொல்ற மாதிரியே இருக்கும் சில பாட்டுகள்லாம்
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இந்த மியூசிக்னு எடுத்துக்கிட்டோனா அதாவது பொறந்ததுலேருந் தாலாட்டுலேருந்து. அந்த அது என்ன அது என்ன சாவுக்கு போடுவாங்கல்ல ஒப்பாரி வடை வரைக்கும் கூட நமக்கு வாழ்க் கில வந்து ரொம்ப ஒரு முக் முக்கியமான பங்கு வகிக்குது பாட்டு
ஆமா ஹும் சின்ன வயசுல இருந்துமே ஹ லாஸ்ட் வரைக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான பாட்டுகள் பிடிக்கும். ஆ ஒருத்தவங்களுக்கு மெலோடி பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த, ஃபீலிங் சாங்ஸ் அந்த மாதிரி நெறைய பேத்க்கு புடிக்கும்
கண்டிப்பா
ஆ
இன்னொன்னு பாத்தோன்னா ஆமா இப்ப கல்வில கூட முக்கியப் பங்கு வகிக்குதுன்னு சொல்லா ஒரு ஒரு ஒரு விதத்துல பாத்தோன்னா ஏன்னா அது நமக்கு நிறைவாட் ட்ரல் அதிகப்படுத்துறதுக்கும் பசங்களுக் க்கு மாணவர்களுக்கு வந்து நினைவாற்றல் அதிகப்படுத்துறதுக்கு இந்த கவனத் திறன் அதிகப்படுத்துறதுக்கும் இந்தப் படைப்பாற்றல்ன்னு சொல்லுவம்ல கிரியேட் ட்டிவிட்டி அது வளக்கரதுக் கூட இசை வந்து ஒரு பங்காற்றுது அப்டின்றஸ்
ஆமாமா உம் மச் இப்போ ஈஸியா இப்ப உள்ள பசங் சங்கல்லா மச் ஈஸியா கத்துக்கணு இல்ல வந் து ப்ச் அ யாப். நல்லா படிக்கணு அப்டினா அத இசையாவே படிச்சு நெறைய பேர் படிக்கிறாங்க இப்பவுல்ல பசங்கலா.
கண்டிபா கண்டிப்பா.
ஆ படிக்கிறது கூட ப்ச் நம்மளுமே இப்டி படிச்சிருப்போல. சின்ன வயசில நம்மலுமே இப்டி படிச்சிருப்போ ஏதாச்சு சி கஷ்டமாருந்தா நம்மளோட ஆசிரியர்களுமே அது ஒரு இசையா தொடுத்து சொல்லித்தருவாங்க.
ஆம்மா இந்த ரைம்ஸ்லா கூட எதுக்கு சொல்றாங்க. அந்த லிரிக்லா கூட ரைம்ஸா. சொல்றத் தே வந்து இதுக்காக தான் பசங்க மனசுல வந்து பதியு அப்டின்றதுக்காக நம்மளுமே ஸ்கூல் டைம்ல எக் ஸாம்ஸ்க்கு ஏதாவது படிக்கணு கொஞ்ச நேரோ படிச்சிட்டு ரிலாக்ஸு க்கு ஒடனே பாட்டு போட்டு கொஞ்ச நேரோ ப்டி ஆயிருவோ அதுக்கப்றோ தா நம்ம கேப்போ.
ம் ப்ச் இரவு நேரங்கள்ல பாட்டு கேக்குறது நல்லாருக்கும் நெறைய பேரு ப்ச் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியுமே நல்ல பாட்டுகள் கேட்டுட்டு தா தூங்குறாங்க சின்ன பிள்ளைங்ளுக்குமே இப்டி அப்டி பழக்கமாய்ட்டு. ப்ச் நைட்டு தூங்றப்போ அப்டியே கேட்டுட்டு அப்டே தூங்றது.
கண்டிப்பா.
இது நெறையா. அ, நெறையா இதுலப் ம்.
விழாக்கள் லெல்லா பாத்தோனா இப்ப ம்ச் திருமண விழாக்களா இருக்கட்டு. ஓ, இல்ல எதாவது அ கோயில் விசேஷமா இருக்கட்டும் எல்லா எடத்துலிமே பாட்டு ஓடும் அதல்லா நல்லா வைஃபாருக்கும் இந்த கோயிலு இந்த அம்மன் சாங்லாம். போட்டு வுட்டாங்கனா ஸ்ஸ நல்ல வைஃப். அந்த எனர்ஜீயிலே வீ நம்ம வேலயெல்லா செஞ்சுட்ருப்போம் பாட்டு பாடிகிட்டே அத கேட்டுக்கிட்டே
என்னோட கல்லூரி ப்ச் நாட்கள்லலா காலைல இப்ப மார்கழி மாசோ அப்டின்னா காலைலியே போட்டுட்ருவாங்க அஹ் சாமி பாட்டு ப்ச் அஞ்சு மணி நாலு மணிக்லா போட்டுட்ருவாங்க அந்த மாசம். ஃபுல்லாமேவும் அதுலா ப்ச் கொஞ்சோ நல்லாருகும் கேட்டு எந்திக்கும் போதே நம். ம்ம ப்ச் நாள் கொஞ்சோ நல்லா தொடங் ங்கற மாறி இருக்கும்.
ஆம்மா. அப்போல்லா பாத்தீங்கனா. பாட்டுலா கேக்குன்னா இந்த இய் ஒலியும் ஒலியும் அப்டின்னு. சொல்லிட்டு ஒன்னே ஒன்னு ஓடும் அதுலதான் எல்லாரு கேட்பாங்க ரேடியோ. தா இப்ப நமக்கு வந்து நெறையா இது இருக்கு பாட்டு கேக் கிறதுக்கு கையில போனே இருக் என்ன பாட்டு வேணுனாலு உடனே போட்டுரலா அப்போல்லா வந்து டிவியில ஒரு ஒரு சேனல் இருக்கும் அதுக்கு நம்ம கால் பண்ணி நேயர் விருப்பம்னு சொல்லி அந்த பாட்டு போட்டு வர்றதுக்குள்ள ஒரு ஒரு வழி ஆயிரு இப்ப அப்டில்லா கிடையாது நமக்கு எந்த பாட்டு வேணுனாலு உடனே போட்டா எல்லா பாட்டு நமக்கு முன்னாடி வந்துரு
ச்சு ஆஹ் அஹ் இப்போ ச்சு எல்லாமே நம்ம கையிலேயே வச்சு கேட்டுக்கிறோ எங்க போனாலுமே ச்சு ஆ இப்ப பஸ்லே எங்கயோ வேலைக்கு போயிட்டு வரோனா அஹ் வந்தவுடனே ஏதாச்சு ஒரு பாட்டு கேட்டு அப்படியே ரிலாக்ஸா ச்சு மாறிடுற எல்லாருமே அஹ் பாட்டு கேட்டாலு ம்ம ரிலாகக்ஸ் சா இருக்குல ச்சு ரொம்ப ஒர்க் இருந்தாலுமே ம் ம் ரிலாக்ஸா இருக்கு அஹ ச்சு அதே மாறி நீங்க உம் நீங்க முந்தி சொல்ற மாறி ச்சு அதுவுமே எப்பயாச்சுதா அவங்க கேட்ருப்பாங்க அஹ் டெய்லியுமே அவங்களால கேட்ருக்க முடியாது ஆ ஆஹ் உம் இப்போ அப்டி இல்ல இப்போ வந்து எல்லாருமே கேக்காங்க டெய்லி நீங்க அந்த மாரி சாங்ஸ் எதாச்சு கேப்பீ நா வந் து இந்த ஃபீலிங் சாங்ஸ்னா ரொம்ப ச்ச கொஞ்ச கேப்பே ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கோ மெலோடி இந்த மாரிலா புடிக்கோ உங்களுக்கு அந்த மாதிரி
நா ரொம்ப மெலோடிஸ் கேட்க மாட்டே நா ஃபுல்லா வந்த வைப்ஸ் சாங் அப்பதா நம்ளால வேல வீட்ல வேல பாக்குறோமா நமக்கு வந்து நல்ல வைப்பா ஸ்பீடா போற சாங்கு போட்டாதா எனக்கு கட கட கடனு வேல ஓடோ அதுவே நா இப்ப மெலோடியா போட்டன்னா அப்டே மெதுவா வேல செய்ற மாரி ஃபீல் ஆவோ நா காலேஜ் படிக்கிறப்ப கூட இந்த அசைன்மெண்ட்ஸ் எழுதறப்ப பாட்டு கேட்டுக்கிட்டே நாங்க அசைன்மெண்ட் அப்பயுமே அப்டிதா நா மெலோடி சாங் போட்டுட்டு அ அசைன்மெண்ட் எழுதீட்டிர்க்கனா அப்டே ஸ்லோவா எழுதற மாரி இருக்கோ அந்த மெலோடி அந்த மியூசிக் தகுந்த மாரியே எழுதற மாரி இருக்கோ அதுவே கொஞ்ச ஸ்பீடான அ போட்டு நா எழுத ஆரம்பிச்சன்னா பீடா அதுபாட்டுக்கு ஓடிகிட்டே பீடா எழுதற மாரி இருக்கோ அப்ப இர்ந்தே எனக்கு பழகிருச்சு மெலோடியே அப் எப்யாவதுதா கேப்பே ச்ச கொஞ்ச எமோஸ் ல்லா இருக்கறப்ப மத்தபடி வேல பாக்கறப்பெல்லா அந்த நா கேக்கறது ஃபுல்லாவேவ் அப்டே வைப்பா இருக்கற சாங்க்கா ஆமா அது எந்த மாரி சாங்ஸ்சா இருந்தாலு செ செரி சாமி
செரிங்க செரிங் ஆ ஆ ஆ இப்ப உள்ள எல்லா சாமி பாட்டுமே நல்ல வைப்பா வந்துருச்சே ச்ச எல்லாமே அப்டிதா இருக்குதே நல்லா இப்போ அதிலிமே நல்லா உம் உம்
இப்பல்லா நல்லா ச்ச வைப்பா இருக்கு அதுலயு ஒருத்தரு ஆ ஸ்ரீலங்கன் ஒருத்தர் பாடுவார்
ஆமா ஆ அவுங்க பேரு வாகீசன் நெனைக்கேவே வாகிசன் ஆ ஆ ச்ச ஆமா அந்த பாட் ல இப்ப ரீசன்டா ரொம்ப பேமஸ் ஆயிட்டு ச்ச இப்போ எல்லார்க்குமே அப்டிதா புடி த்து ச்ச ஒரு வைப்பா இருந்தா தா பாட் தி எல்லாருக்குமே புடிக்க ஆரம்பிக்குது
ஆமா அதனாலயே அ அது சாமி பாட்டுக் கூட நம்ம வந்து இப்பல்லா ஜாலியா கேக்குறோ அந்த மாரி சாங்ஸ்லா வந்ததாக சாமி பாட்டு கூட நம்ம அப்டி தா கேக் கறோ சோ இசைங்கிறது
எல்லாருமே சின்ன பசங்கல்லருந்து சாமி பாட்டு மே அவங்களுமே விரும்பி கேக்கறாங்க அஹ் அதே மாரி புதுசாவு ம் சொல்லுங்க சொல்லுங்க
இப்ப கொழந்தைங்க வந்து இந்த ஃபோன் எடுத்துட்டு அதுங்க ஃபோன் பாத்தா கூட அந்த ரைம்ஸ்ல்லா அந்த என்னென்னமோ இந்த ஷார்க்கு சாங்ல்லா வருது என்னென்னமோ சாங்ஸ்ல்லா வருது எல்லாமே சாங்ஸா தா இருக்கு கலர்ஸு கலர்ஸா இருக்கட்டு ஏ பிள்ஸ்ல்லா எது காம்ச்சால்மே
ஆமா ஆமா
இதா வந்து பசங்களுக்கு சொல்லி குடுக் குறோ இது ஆப்பிள் ஏ ஃபார் ஆப்பிள் அப்டின்றது அப்ப தா பசங்களுக்கு வந்து மனஸ் சுல நல்லா பத் ப்டியு சின்ன புள்ளைலருந்தே அட்டின்ட்டு
ஆஹ் அது அது சாதார்ணமா படிச்சா டக்குன்னு அஹ் மனஸ்ல ஏறாது அதுனால கொஞ்சோ பாட்டா படிச்சா நம்மள்க்குமே ஈஸியா இருக்கு கொழந்தைங்களுமே ஈஸியா புரிஞ்சுப்பாங்க அதப் பாட்டாவே படிச்சா கடைசி வரிக்கு யாபகமு இருக்குல்ல
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா எங்க ஸ்கூல்ல அப்பிடி தா மேக் ஸ்க்கு ஒரு சார்ருப்பாரு அவர் வந்து இந்த ஃபார்முலாவே வந்து பாட்டா பாடி எங்ளுக் மனப்பாடம் பண்ண வச்சாரு டென்த் படிக்கிறப் ப எ நார்மலா ஆமா பஃபார்முலாஸ்ல்லா நம்ம மெமரி பண்ணனு அப்டின் சொல்லிட்டு அந்த ஃபார்முலாஸ் இப்ப அது என்ன ஏ துன் ஞாபோ வர்ல பட் அதயே வந்து அவர் ரைம்ஸா கன்வர்ட் பண்ணி அது பாட்டு மாரில்லா வச்சு எங்களுக் சொல்லி் குடுத்தாரு எல்லாரு கோரஸ்ஸா சொல்லவு அது ஒரே நாள்ல எங்ளுக்கு அவ்ளோ ஃபார்முலா எங்ளுக் மெமரி ஆச்சு ஒரு ஒன் ஆர் சொல்லி குடுத் தரா அவரு அப்டியே
ம் ம் மேக்ஸ்ல தானே மெயின் ஃபார்முலா தான நல்லா நியாபகமா வச்சுக்கணும் அத பாட்ல சொல்லி் குடுத் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாவும் புரியும். ஆ மறக்கவும் செய்யாது கடைசி வரைக்கும் அது.
கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நம்ம எந்த ஒரு விஷயத் தெம்மா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பாக்கறது ஃபுல்லா ஒரு மியூசிக்கு மைண்ட்லயே பாக்கணும். எத பாத்தாலுமே நம்ம பாட்டு மியூசிக்கு அப்படிங்கற ஒரு தாட்லயே நம்ம எல்லாத்தையுமே பாத்தா நமக்கு ஈஸியா மைண்ட்ல அது ரிஜிஸ் த்தரா ஆவுன்னு நெனைக்கிறேன்
இப்போ சின்ன பசங்கள்ல்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கறாங்க டக்குன்னு மனப்பாடமும் பன்னிறாங்க. சினிமா பாட்டோ ஏதோ நம்மளுக்கு கூட தெரிய மாட்டேங்கி. எனக்கு கூட தெரிய மாட்டேங்கி. இப்போ வந்த பாட்லாம் மறக்காம மனப்பாடம் பண்றதுக்கு ஆனா அவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் கேட்டாலேயும் ஈஸியா பாடி காமிச்சிறாங்க.
கண்டிப்பா இப்ப ரீசண்டா நா ஒரு வீடியோ பாத் தேன். அது உள்ள வந்து ஒரு அம்மா வந்து கன்சிவா இருக் கிறப்ப ஒரு பாட்ட ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்தாங்களாம் கன்சீவா இருக்கிறப்ப அந்த கொழந்த பொறந்து அதுக் ஒரு ரெண்டு மூணு வயசானோனே அந்த பாட்ட அது வரைக்கும் அது கேட்டதே இல்லையாம். ஆனா பாடுதான். அது வயித்துல இருக்கறப்ப வந்து கேட்டது சோ வெள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் அப்புறம் அது பா கே பொறந்ததுக்கப்றோ அந்த சாங்க அந்த கொழந்த கேட்கலையா அதுக்கப்புறோ பாத்த திடீர்னு பாடு நா வய்த்ல இருந்தப்ப அவுங்க அடிக்கடி கேட்
அது யாவகம் அப்டியே இருக்கு போல
ஆ அந்த அளவுக்கு பாட்டு வந்து வந்து எல்லாத் மனசிலையும் இடம் புடிச் வச்சிருக்குனு நென
ஆமா ச்சு அது எல்லா யாருமே கேட்காம இரு இருக்க மாட்டாங்க எப்டியும் எல்லாருமே எதாச்சும் ஒரு இதுல கேக்கதான் செய்வாங்க
கண்டிப்பா ஓகே தோழி நமக்கு இதோட டைம் முடிஞ்சுது
அடுத்த அழைப்புல பேசலா
கண்டிப்பா தோழி பாய்